ஹலோ வணக்கம் தோழி வணக்கம் தோழி என்ன பண்ற நல்லா இருக்கே நீங்க எப்படி சரிங்க தோழ என்ன பண்றீங்க
நாங்க சும்மாதா இருக்க தோழி நீங்க என்ன பண்ணீங்க மார்னிங் என்ன எதுவுமே எழுத ஆகல
ஓ அப்படிங்களா சரி சரி காலையில வந்து எந்திச்சு வீட்டுக்காரங்களுக்கு த்து சமைச்சு குடுத்துட்டு இப்பதா ஆஹ் சும்மா இருக்கே ஒரு பிளாக் டீ குடிக்கலா அப்படின்னு இப்பதா பிளாக் டீ போட்டுட்டு இருக்கே நீ நீங்க டீ குடிச்சாச்சா
ஆஹ் ஆனா டீ எல்லா சாப்ட்டாச்சு தோழி லஞ்ச்சு கீர குழம்பு அப்படின்ட்டு
அப்படின்னா ரவமா உப்புமா ஏதாவது செஞ்சிடலால்ல
உப்புமா செய்ல இவுங்களு சாப்ட மாட்டாங் வீட்ல இருக்கவுங்களு சாப்ட மாட்டங் ங்க மாவு இல்ல ஆஹ்
கோதுமை மாவு தோசை கோதுமை மாவுல வெங்காயம் கருவேப்பிலை அப்புறமா கொஞ்சமா வந்து இது சொல்லுவாங்கள பச்சை மிளகா அது போட்டு கட் பண்ணி போட் டு தண்ணி ஊத்தி தோச மாரி ஊத்திக்கோங்க அதுக்கு கொஞ்சமா தேங்கா சட்னி இருக்குல்ல தேங் கா பொட்டுக்கடல இஞ்சி லைட்டா பூண்டு புளி சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சோ சம்மஞ்ஜி அதாவது தொவையல் அரச்சிக்கோங்க சட்னி மாதிரி நல்லா இருக்கு ஆமா ஆமா கேரளால எல்லா சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா இருக்கு அது
சரி சரி உம் சொல்லுங்
டீ குடிச்சா நல்லா இருக்கு பிளாக் டீல கொஞ்சமா இஞ்சி போட்டு இஞ்சி ஏலக்கா லைட்டா தட்டி போட்டு பிளாக் டீல போட்டு குடிச்சா அது நல்லா இருக்கு ஆஹ் சுகர் போடலா அதாவது அது வந்து ஆ கட் டஞ்சாயா சொல்லுவாங்கல்ல
புரிலிங் தோழி
சாயா சொல்லுவாங்க
ஆமா கேர்ளால சொல்றது அப்டியா இஞ்சி ஏலக்கா தட்டி போட்டுட்டு அது கொதி வெச்
ஆமா ஃபஸ்ட்டு கொஞ்சத் ஒரு கப் தண்ணில கொஞ்சமா தா இது தீல போட்ணு ஏன்னா நம்ம பிளாக் அதாவது டிகாஷன் போட்ணு ஏன்னா ரொம்ப இதாய்ச்சுனா ரொம்ப கச ப்பாய்டு கொஞ்சமா டிகாஷன் போட்டுட்டு அப்பறமா வந்து இஞ்சி ஏலக்கா தட் டி போட்லா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி கொதிச்ச ஒடன கொஞ்சமா இஞ்சி ஏலக்கா தட்டி போட்டு டு அதுக்கப்பறமா கொஞ்சமா ஒரு கொஞ்சமா தேய்ல எதாவ்து டீத்தூள் போடுவாங்க ச்ச் அப்போ ரொம்ப கசக்கவு செய்யாது நல்லாருக்கு டீ அபறமா சுகர் போட வேண்டிதா அது வந்து நைட் டு உங்குளுக்கு ஜீரணம் ஆகல சாப்பாடு சாப்ட்டது ஏ செவனப் வாங்கி குடிக்காமா பெப் சீ கொக்கோகோலா அந்த மாரி வாங்கி குடிக்காம டக்குன்னு நம்ம இந்த மாரி சா குடிச்சோன்னா அது நம்மளுக்கு செவனப் குடிச்சோ ஒட்னே எப்பிடி அது யாப்ப வருமோ அதே மாதிரி இது குடிச்சொன்ன உங்களுக்கு ஜீர்ணமாய்டு
த ப்ள க்ரீன் டீயில்லங்களா
ப்ளாக் டீ சொல்லுவாங்க அதாவது கட்டஞ்சாயா இஞ்சி போட்டு போடுவாங்க
ஆஹ் ஓகே ஓக்
த நேரத்துல குடிச் ச்சினாங் கூட உங்களுக்கு ஜீர்ணமாயிடு ஆனா காலையில வெறு வயித்துல அது குடிக்க கூடாது சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வயிருக்கு செட் ஆகாது அதாவது உங்களுக்கு ரெஷ்ட் ரூம் வந்து ஃப்ரீயாகாம இருக்கு அவங்க குடிப்பாங்க இத நம்ம சாப்டுட்டு குடிச்சா நம்மளுக்கு ஓகே வா இருக்
ஓகே வா இருக்கு ஓகே ஓகே ஓகே சூப்பரா சொன்னிங்க தோழி நல்லா சொன்னீங்க நா இது போல குடிச்சதுல்ல கேள்விப்பட்டது இல்ல இது இது பிளாக் டீன்ரிங்களே அது வந்து சொல்லிருக்காங்க டீ டிகாஷன் போட்டுட்டு அத பாத்து குடிக்கலா சுகர் தேவ இருந்தா போட்டுக்கோ ஒன்னு சுகர் இல்லன்னா லெமன்
ஆஹ் ஆமா ஆமா அது வெயிட் லாஸ்க்க நம்ம டயட்ல இருப்போல்ல அப்ப அது வெயிட் லாஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது ஆனா நாங்க நேச்சுரலாவே வந்து டீ இப்ப காஃபி குடிக்காதவங்க என்ன பண்ணுவனா எங் நாங்கலா வந் தி தேயிலன் சொ சொல்லுவோம் கட்டஞ்சாயா கட்டன் தேயில க அந்த மாரி சொல்லுவோம் அந்த மாரி தேயில போட்டு குடிச்சிடுவோம் நாங்க வந்து மேக்சிமம் வந் து எல்லாரு எப்படி லைக் பண்ணுவாங்கனா வீட்டுக்கு விருந்தால் வந்தா கூட அந்த மாரி ப்ளாக் டீ தா கேப்பாங்க அஹ் போட்டு தேயில போட்டுதாங்க ப்டின்னு கேப்பாங்க அப்டி இருக்கப்ப டக்குனு இஞ்சி தட்டி தேயில குடு குடுத்தர்லா நமக்கே இப்ப உங்களுக்கு டீ வேணுமா என்னன்னா கடுந்தேயில வேனுமா கடுந்தேயிலன் சொல்லுவோ கடுந்தேயில வேணுமான் கேப்போ அவங்க கடுந்தேயிலன் சொன்னாங்கன்னா தேயில போட்டு கொடுப்போம் அந்த மாத்ரி வழக்கோ கல்யாண வீட்டுல கூட வப்பாங்க இது ஓப்பனா சொல்லணும்னா
அப்படிங்ளா உங்க உங்க கல் மேரேஜுத்ல எங்கள்துலெலா தமிழ்ல இருக்கதல்லா வெச் க்க மாட்டா தோழி
எங்க ஊரு சைடுல வந்து அ காலைல வந்து கல்யாணத்துக்கு வந்து உப்மா சொல்வாங்கல்ல அதுல வந்து சிக்கன்ல பண்ணுவாங்க கோதும ரவைல பாத்தீங்ன்னா கோதும ரவ சொல்லுவாங்க அதுல சிக்கன்ல ரவை பண்ணி பண்ணுவாங்க இல்லன்னா சேமியா பிரியாணி பண்ணுவாங்க அப்படியு இல்லைன்னா காலையில ஒரு சில எடத்துல புரோட்டா இடியாப்போம்னு சொல்லிட்டு குடுப்பாங்க ஒரு சில எடத்துல இடியா அப் பாலாடைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க கேரளா ஸ்பெஷல் செக் கன்னியா ஸ்பெஷல் சொல்வாங்க பாலாடை ரொட்டி இந்த மாதிரி பீஃப் கொழம்பு மட் டன் கொழம்பு சிக்கன் கொழம்பு வச்சு குடுத்துட்டு சைட்ல இந்த கட்டஞ்சாயா சொல்லுவாங்கல்ல பிளாக் டீ அது வெப்பாங்க நைட்டு வெப்பாங்க காலைலி டீ தேய்ல வப்பாங்க நைட்டு டீ தேய்ல வெப்பாங்க அது அந்த ஊரு வழக்கங்கள் உங்க ஊரு கல்யாணத்துல என்ன மாதி
இல்ல நீங் மேரிடா ஹலோ தோழி போய்ட்டீங்களா
ஆஹ் கேக்குச்சு
இல்ல மேரிடா அன் மேரி டா மேரி அன் மேரிடான் கேட்ட சூப்பரா சொல்றீங்களே அதனால கேக்கற ம் மே ஒருத்தங்க அப்படிதா மே அன்மேரிட் டி எனக்கு ஆனா நா பாத்துருக்கே செஞ்சிருக்கே அப்டின் சொன்னாங்க
எனக்குமே நா பாத்துருக்கே செஞ்சிருக்கே ஆஹ் பட் ஏஜ் எல்லா ரொம்ப கம்மி தா அதாவ்து ட்வெண்டி ஃபைக்குள்ள தா அந்த அவ்ளோ குள்ள தா ஆனா எனக்கு எல்லா தெரியு எங்க ஊர்ல இருக்கறது நம்ம பாத்திருக்கோ நம்ம வீட் ஒருத்தவ்ங்ளுதுக் கல்யாணோ ஆனா பேசுவாங்க இது பண்ணனு அது பண்ணனு அப்டி பண்ணனு இப்டி பண்ணனு ஏ இப்ப மேரேஜ் பாத்துப்போ அப்ப நம்மள வந்து இப்ப எனக்கு மேரேஜ் ஆய் வந்து ஃபோர் இயர்ஸ் ஆக போது வந்து எனக்கு ட்வெண்டி ஃபைகுள்ளதா ஏஜு அப் தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் குள்ள
அஹ் ஓகே ஓகே அஹ் உம் ம் எல்லாமே‌ தெரியு சூப்பரா பேசறீங்க நல்லா பேசறீங்க நெஜமா சொல்றே இவ்ளோ சின்ன பொண்ணே இவ்ளோ தெளிவா பேசுதுன்றது இது ஒரு இதுவா இருக்கு நா எனக் நால்லா உங்களோட வயசுல உ உங் அம்மா வயசு இருக்கு எனக்கு ஓகேவா
ஓ
ஆஹ் உங்கம்மா வயஸ்
ஆ எங்கம்மாக்கு ஒரு முப்பத்தி ஏழு இருக்கும் அம்மாக்கு முப்பத்தி ஏழு முப்பத்த
அப்படியா ஆ எனக்கு ஃபாட்டி ஆகுது து உன் வயசுல எனக்கு பையன் இருக்கான் அதனால கேட்டேன் வேற எது இல்ல எனக்கே எனக்கே அந்த அளவுக்கு தெரியாது அந்த டீ பத்தி அவ்ளோ‌ விளக்கமா பொறுமையா சொல்றியே அது சூப்பரா சொன்னஅதனால சொன்னேன் நான் அத பொறுமையா கேக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டா கேட்கணும்னு நெனைப்பாங்க இல்லையா அந்த தன்மை உங்கிட்ட இருக்குது பொறுமையா சொல்லிட்டு போறேன் அதுனால சொன்ன
நன்றி நன்றி ஏன்னா வந்து நம்ம வந்து மத்தவங்களுக்கும் புரியற மாதிரி பண்ணணும் பேசணும்ல இன்னும் வந்து சாப்பாடு காலையில லெமன் சாதம் பண்ணிட்டு அப்புறமா அதான் பிளாக் டீ போட்டுட்டு வந்தாச்சுசு என்ன தான் அதை சாப்ட் குடி க்கணும் இனி கொஞ்சம் நேரம் தூங்கணும் நைட்டு மூணு மணிக்கு தான் தூங்குன காலைல ஆறு மணிக்கு எழுந்திச்சு
அப்படிங்களா தூக்கம் தூக்கம்ல்ல தூங்கணும் ம் இப்ப இந்த கீரை குழம்புன்னா எப்படி செய்வீங்க கீரை குழம்பு
இல்ல எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது வீட்டு்ல நான் வந்து சாப்ட்டுருக்கேன் ஏதோ புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறே அது ஒண்ணும் சாப்பிட்டுருக்கேன் ஏதோ கடையல் பண்ணுவாங்கள ஒரே ஒரு மெத்தட கேள்வி பட்ருக்கேன் அது தெரல சிருுகீரை இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் எங்க அம்மா சொல்லி தந்தாங்க பருப்பு சிறு பருப்புல வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மொளகா அப்புறமா மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு க்கன் மா அப்புறமா சிறுகீரைய வந்து கடாயில வந்து கொஞ்சமா ஆ வெங்காயோ வதக் க வெங்காயத்த வதக்கிட்டு அதுக்கப்றமா வந்து நம்ம சிறி கீர இருக்குல்ல அது வந்து அதுல போட்டுரணுமா போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிட்டு மூடி வச்சிரணுமா அது வெந்ததுக்கப் மா கொஞ்சோ வெந்தோன்ன நம்ம பருப்பு வேக வச்சிருக்கோல்ல அந்த பருப்ப வந்து ஆஹ அதுல கொஞ்சோ கொட்டிக்கணுமா கொட்னதுக்கப்றமா கொஞ் சமா வந்து சின்ன வெங் காயோ அதாது பொடி உள்ளி அப்றமா வெளுத்துள் அ ச் அது என்னது ஆ பூண்டு பூண்டு அப்றமா கொஞ்சோ கடுகு சீரகோ அப்றமா வந்து கருவேப்ல போட்டு தாளிக்கணுமா தேங்கா அரைக் க்கெம் போது வந்துட்டு தேங்கா மஞ்ச பொடி அதே மாரி வெள்ள பூண்டு பச்ச மெளகா இவ்ள அர ச்சு அதல கொட்டி மொத்தமா வந்து கிண்டி ஒரு டென் மினிட்ஸ் போட்டு அது ஒரு பருப்பு கொழம்பாவு யூஸ் பண்ணிக்லாமா
புரில அன்னிக்கி சூப்பர் சூப்
எங்கம்மா நேத்தா சொன்னாங்க பண்ணிக்கோங்க சிறு கீர அப்டி என்னனா கீர வாங்கிட்டு வந்து சாப்ட மாட் டே அதனால அப்டி பண்ணி சாப்டுன் சொன்னாங்க
ம் சூப்பர் சூப்பர் சூப்பர்மா
ம் ம் நீங்கெல்லா வந் து இனிமேதா பண்ணணுமா சமச்சுட்டீங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா தோழி